பிரகாஷு ஆமா நாங்க ஐ சி ஐ சி ஐ பேங்க்ல இருந்து பேசுறோ ஹெச் டி எஃப் சி பேங்க்ல இருந்து பேசுறோ
நாங்க வந்து எஃப் எஃப் சில்ல இருந்து பேசுறோ
ஆ என்ன விஷயமா ஃபோன் பண்ணிருக்கிறீங்க தேங்காப் பத்த வேண்மா மாங்கா பத்த வேண்மா
எனக்கு ஒடட்ச கல்ல வேணு
எதுக்கு சட்னி அரைக்கத்துக்கா
ஆமா இது மாரி பேசனா வார்த்தைகள் மாறு அதனால நார்மலா பேசலா
அப்படியா ஆ சேரி கில்லாடி கிளப்பு நல்ல சேனல் வேற வருது சூப்பர் சேனலு
அது கில்லாடி கிளப் இல்ல காத்தாடி கிளப்
ஸ்ரீஆகாஷ் சில வார்த்தைகள் மாறும் அதுக்குன்ட்டு இப்டி சொல்லி காமிக்காதீங்க தப்புள்ள
சேரி சேரி
ம் காத்தாடி கிளப்பு அதுக்கப்பறமா ம் வேற என்னாடா இருக் கு எஸ் மணிகண்டன் எஸ் மணிகண்டன்
எஸ் மணிகண்
ஆமா
அது யாரு
பார்லேஜிடா எஸ்மணி கண்டன் பார்லேஜி அ உங்க முக்கேஷ் கூட வருவானே அதுல்ல
ஆ இந்த படத்துல கூட வருவான்னுங்களே யூத் படத்துல
ஆமா யூத் படோ அந்த படத்துல ஜீவி பிரகாஷ் தா மியூசிக் சூப்பரா பண்ணி விட்டுக்காரு ஏனா ஒரு ரூபா கூட வாங்கல
சொர்பா கூட‌ வால்லையா
ஆமா ஃபீஸ் ஒருரூபா கூட வாங்கல அந்த பசங்க கிட்ட இருந்து
எதுக்கு
ஃப ஃபஸ்ட்டு வந்து இந்த மூ மூவியோட ஹீரோ யாரு கர்ணா கெண் கெண்னு போய் கேட்டு இருக்கறா அவுங்க அப்பா போய் கேட்டு இருக்கறாரு ஃபஸ்ட்டு என்னன்னு என்னன்னு கேட்டாருன்னா இந்த மாரி ஜீவி பிரகாஷ் கூட நச்சிருக்கிறா அந்த அந்த ஃபீல்டுல இருக்கார்ல மோ சினிமா ஃபீல்டு
ஆமா
பழைய ஆக்டர்னால போய் கேட்டுக்காரு இந்த மாறி எ பைய ஒரு புடப் ஒரு புதுப்பாடம் படப்பறா சொந்தமா ஃபஸ்ட்டு படோ ஆ இம் பஜ்ஜெட்டு இல்ல அந்த அளவுக்கு கொஞ்சோம் பண்ணித்தாப்பா ஜீவி அப்டின் கேட்டுக்கறாரு அப்போ வந்து ஜீவ் பிருகாஷ் வந்து என்னா சொல்லிருக்றாருன்னா அனுப்புங்கண்ணா உங்க பையன அப்டின்ட்டு சொல்லி வுட்டுருக்காரு பண்ணியு கொடுத்துருக்காரு ஏன்னா காசு ஒர் ரூபா கூட கேக்கல
ஆ
எ என் ன்னா சொல்லிருக்கிறாருனா நீங்க செய்யீங்க அப்டின்ட்டு இவ்ங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்டுருக்காங்கனன் நயெம் ம்யூசிக் டைரக்டர் கிட்ட போய்ட்டு எங்க படத்துக்கு நீ நீங்கதா அம் பாட்னு அப்டின்ட்டு இப்போ அந்த படத்துல ம்யூசிக் டைரக்ட்டுன்னு டைட்டில்ல வந்து உ பேர் போட்ணுனா அது படா சரியா போலனா உ பேர் தா அடிப்படு
ஆ
மூசிக் டேரக்ட்டோட பேரு சேத்தா அடிப்படு அனால எல்லாருமே யோஸ்ச்சிருக்காங்க ஒரு ப பையன நம்பி எப்டி ஒத்துக்குறது அப்டின்ட்டு
உம்
இது போய் ஜீவி கிட்ட சொல்லிருக்குறாங்க நா இன்மே எல்லாருமே நாங்க போய் கேட்டா பண மாட்டோன் சொல்றாங்க
ஆ
என்னா பண்றதுனே தெர்லனா அப்டின்னா அப் வந்து ஜீவி சொல்றாரு இல்ல நீ எ பேரே போடு நா நானே பண்ணி தரே உனக் சொந்தமா அப்டின்னு ஒர் ருபா கூட ஃபீஸ் வாங்காம ஃப்ரீயாவே பண்ணி குத்தர்ரே அந்த படத்துக் எல்லா பாட்டுமே பண்ணி கொடுத்த பாட்டெல்லா ஹிட்டு
இப் வந்துது நா
ம் எனா ஃபீஸ் நெறியா வாங்குவார்றா அவர் நறையா படத்துக்கு ஜீவ் ப்ரகாஷ்க்கு
தெரியு தெரிய இப் வந்த படவானே சூரியா அது
சூரியாது என்ன படோ
இப் ஒரு புது படா வர போதே
சூர்யா அது என்னடா புதுப்படம் கருப்பு தா வந்துருக்குது அ தெர்ல எனக்கு
தெர்லியா
ஆ
நேத்து கூட ஒரு பாட் வந்துதுடா
ம் ன்ன சாங்கு எந்ந மூவீனு பேர் தெர்லயா ஒனுக்கு
அதுல சூர்யாக் கூட வய்சு யே நாப்பது அந்த மம்மிதாக் இருவது வயசு
சூர்யா வெச்சு படோன்றே என ஞாபகோ இல்ல
நடி கல இது மர்டு இது மேட்டுதா ரிலீஸ் ஆவ் போது
சேர் சேர் பரவால்ல ஜி வி ப்ரகாஷ்க்கு நல்ல மனசு தா வேற என்ன சிங்கரு இதே இளயராஜா அவர்லாம் ஓல்டு நைன்டிஸ்க்கு தான்
ம்
ஏ ஏ ஆர் ரகுமான் வந்து பரவால்ல ஓரளவுக்கு ஓகே தான் சாங்கு யுவன் சங்கர் ராஜா நல்லா இருக்கும்
ஆ
இந்த என்ன படம் அது பிரதீப் ரங்கநாதனுக்கு அது ஃபஸ்ட் படம் ஒன்னு இருக்குமே கோமாளிக்கு அடுத்தது லவ் டுடே லவ் டுடே அந்த படத் த்துல கூட அவர் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு
ஜி வி பிரகாஷா பண்ணா
ஏய் யுவன் சங்கன் ராஜ்
இவனா ஆ நல்லாதா இருக்கும்
ஆ ஆ இந்த படத்துல சூப்பரா பண்ணிருப்பாரு சிவா மனசுல சக்தி
அது தெர்ல
அந்த பாட்டு கூட நல்லா இருக்கும் நீலாம் கேட்டு கோட் படம் ஆமா
அதுல கூட பண்ருப்பாரு
நா நறைய மூவி பாப்பன்டா தமிழ் படம் பாப்பன்டா ம் ம் ஹாலிவுடும் பாப்பேன் தமிழும் நறையா பாப்பேன் சந்தோஷ் எதுமே பாத்தது இல்ல போல ஒரு படமும் தெர்ல ஒரு பாட்டும் தெர்ல
ஆ
முழிக்கிறான் இந்த பாட்டா இந்த பாடமா தெர்லயே எனக்கு அப்டின்றான்
எப்போ இப்போ பேசுறியா அவன்ட்ட
ஆ ஏ இப்போ இல்லடா கம்பெனில பேசுனே அவனுக்கு தெரில என்னா பண்றது எந்த படம் எப்டின்னு கூட தெர்ல அவன் படமே பாக்க மாட்டான் போல
படம் பாக்க மாட்டா
ம் நீதான் பேசணும் அதிகமா நா விஸ்
நான் தான் பேசணுமா என்ன பேசுறதுனே தெர்லயே
காலர் தான் பேசனும் பேசுனா தான் காசு
பேசுனாதா காசா
ம் நீதான் பேசனும் கால் பண்ணது நீ தானே பேசனும் அதிகமா
என்ன பேசுறது ஆ
நா லிசனர்ரா கொஞ்ச தண்டா பேசணும் நீ தண்டா அதிகமா பேசனும் என்ன அதிகமா பேச வுட்ட நீ கம்மியா பேசுற
எப்டி வேணாலும் பேசலாம் நீயே பேசு
காலர் உ நீ தான் அதிகமா பேசனு லிசனர்னா ஆ ‌‌ஆ சரியா ஓகோ ஆ அப்பறோ என்ன வே
டே அதனா சும்மாடா
ஆஹ்
ரெண்டு பேர்ல யாரு வேனுநாளும் பேசலாம் ஆனா முப்பது செகேன்டு பிரேக் வுடாம பேசணும்
அட போடா எனக்கு மூச்சு வாங்குது
மூச்சு வாங்குதா
இன்னு வேற ஒரு நாலு டாஸ்க்கு வேற பண்ணி முடிக்கணு போலயே
நீ தா அசால்டா பேசுவிய
நாலு டாஸ்க்கு எது சார் எனக்கு பேச மனம் இருக்கு ஏனா வாயில வார்த்தைகள் இல்ல
வார்த்தைகள் இல்ல
என்ன பண்றது சார் நம்ம நெலம அப்டி ஆய்ப்போச்சி ஒங்ளுக்கு அப்பா புடிக்குனா லைக் பண்ணுங்க அம்மா பிடிக்குனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சித்திய பிடிக்குனா ஷேர் பண்ணுங்க
உம் என்னா பேசறதுனே தெர்லயே
அது ஏய் இது அந்த யூடியூப் சேனல்ல இருந்து இந்த
ஃபிரீ ஃபயர் ஐடி குரூப் ல வந்து ஒருத்தே இப்போ இது போட்டல போஸ்ட்டு போட்ருந்தே டூ பாயிண்ட் ஃபைக் ஐடி ஒரு பாகிஸ்தானுக்கு ஐடியாகார வந்து கேட்டா
என்னட்டு
ஒரு ஐடி வேணுன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட்டு தமிழ்ல இல்ல அவ லாங்குவேஜ்ல கேட்டா நா டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல சேரி ப்ரோ தரேன்ட்டு இப்ப சொன்னே ஸ்கேனர் அனுப்ச்சுட்டே இப்ப அதுகுள்ள நீ ஃபோன் போட்ட என்னாக்கதன் தெர்ல
அ அப்டினால இந்த ஒரு கால் முடியஞ்சோன போய் பாரு
ஆ
ம் நானு பொயிட்டு செரி அடுத்தது வேற நாலு காலு வந்து வேற யாருக்கானா புதுசா பண்ணனு நானு ஆ இது சந்தோஷ்ட்ட பண்றது ஆஹா ஒருத்தருக் கே எல்லா காலு போட குடாது
ஆ
ஒருத்தருக்கு என்னா ஒரு ஆறு கால் அஞ்சி கால் தா பண்ண முடியு
ஆ
நா தா ஒனக்கு ஒரு ஆறு கால் கிட்ட பண்ட்டனே
ம்
மிச்ச நாலு கால் வேற எவனுகாச்சு மாத்தி பண்ணனு பிரவீனு இல்ல சிம்பவித் தருனு யாருக்குன்னா நா தருனுக்கு ஃபோன் பண்ணா பேச ஆரம்பிச்சிருவா பைக்கு காலேஜு பத்தி பேச ஆரம்பிச்சாலே பொயிடு ரெண்டு காலு
ரெண்டு காலு
ம் சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி நார்மலா ஆமா அவ காலேஜ்ல சேந்து என்ன பண்ண போறானு பேச ஆரம்பிச்சா வார்த்தைகள் வந்துரு அவுனுக்கு வாயில இருந்து வேணா
அவ வார்த்தைகள வர மாரியா பிரவீனுக்கு போனா வேணா பேசுவா
அவ் அவனா செரிடா அப்பற டாணுவா இந்த நாலு வார்த்தய தவர வேற எது பேச மாட்டான்ட அவே
அப்ப லட்சுமிபதி
கேட்டா என்னயே பேச சொல்லுவான்டா நீயே பேசு கிஷோரு அப்டின்னுவா
லட்சுமிபதி
லட்சுமிபதி மச்சா என்ன பேசுதுன்னே தெர்ல மச்சி நீயே பேசு மச்சின்னுவா
ஆ
அப்போ நா எவ கிட்டெல்லா போய் ஃபோன் பண்ணி பேசுறது தருண் மட்டு தா பேச முடியு அவந்தா ஓரளவுக்கு கன்டன்டா பேசலா ஏனா நாங்க ரெண்டு பேரு என்ன பண்ண போறோன்ட்டு பேசி வச்சுன்னு தா பண்றோ
என் என் ஜீ காலேஜா ரெண்டு பேரு உன்ன சேத்துப்பாங்காளானே தெர்லயே
ஏய் எல் என் ஜீ வாங்குறதுக்கு பல வழி இருக்குடா
என்னா வழி எப்டி
ஏ ரெக்கமெண்ட் பண்றதுக்கு நெறய பேர் இருக்குறாங்க எம் எல் ஏ இருந்து
எம் எல் ஏ வா எந்த எம் எல் ஏ
ஏன்டா இவே தருண் வந்து வெறு லாயர் ர வச்சு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கிட்டா டா சீட்டு
லாயர வச்சா
ஆ அட்விகேட் ஐ கோர்ட் அட்விகேட்டு பேச வச்சு ஒரு சீட்ட வாங்கிட்டா
அவனுக்கு எப்டி தெரியு ஹை கோர்ட் அண்டு அட்வகேட்லா
அவுங்க ஊரா அண்ண அவுங்க ஊர் அண்ணடா
ஆ
ஆள பேச வச்சு வாங்கிட்டா ஏன்டா அட்வகேட்டுக்கே ஒரு சீட்டு தரப்போ
அந்த ஸ்கூல் வெறுப்புடா அந்த காலேஜு
எனக்கு ஒரு க சீட்டு தரமாட்டானுங்களா ஏய் வெறுப்பு தா ஆனா இல்லன்னு ஸ் சொல்லல எனக்கு வேற எந்த கவுர்மெண்ட் காலேஜ்ல தரமாட்டறானுக நா என்ன பண்ண முடியு
உனக்கு அம்பேத் உனக்கு தா அம்பேத்கர் வருதே நீ முன்னாடியே போட்ருக்கணு
ஏ உ கு லேட்டா போயிட்டேன்டா
லேட்டா பெனா ஆனா உனக்கு கரெக்டா அந்த ஜி மெயில் வந்ததுல அது ஃபோன் முடிஞ்சது அம்ச்சுவுடு அது என்னான்னு பாக்குறே
ஏய் அதுல எதுமே இருக்காது எட்டா தேதி வாங்க அட்டன் பண்ணுங்க உனக்கு வ ந்ததே தா அ டேட் மட்டு தா மாறுது
ஆனா எனக்கு கரெக்டா சொல்லுட்டாங்க பி எஸ் சி கம்யூட்டர் சயின்ஸ்ன்னு
ஆமா எனக்கு அதா சொன்னாங்க
பி ஏ சி எம் அத கேட்டே கேட்டே அதுக்கு வந்து செரி மண்டே வர சொன்னாங்க அப்போ டி சி வாங்கினு
நானு மண்டே போலாமா மண்டே பொன்னேரி போயிடுவே வர முடியாது எப்டி இருந்தாலு
நீ பொன்ன நீ பொன்னேரி போறதுக்கு டேரெக்டா அம்பேத்கர்ல கேட்கலா
ஏய் அப்பற அம்பேத்கர்ல தரன்னா பொன்னேரி வேஷ்டா பேய்ட்டா
டேய் பொன்னேரில உனக்கு ஃபஸ்ட்டு தரேனாங்களா
அ
அதுவு தெர்ல பொன்னேரியல தரேனே சொல்லல நீயே தா போய் கேட்க போறே அதுக்கு நீங்க அம்பேத்கர்லயே வந்து கேட்கலா ஏனா ஒனக்கு அம்பேத்கர்ல ஆல்ரெடி கவுன்ச் சிலிங்ல வந்திர்ல தரத்துக்கு சான்ஸ் இருக்குது எல் என் ஜி ல நீ கவுன்சிலிங்கு போடல எது எதுமே இல்ல அது மட்டுமில்லாம ஓசி ஓசி சேர்க்கறது எல்லா கஷ்டோ காலேஜ்ஜுல ஓ சி எஸ் சி தா அம்பேத்கர்லா உனக் முன்னாடி கவுன்சிலிங போட்டுருக்காங்க அதனால நீ போய் கேட்டனா தரத்துக்கு வாய்ப்பிருக்குது
அது நா டியூஸ்டே பாத்துக்குரே டியூஸ்டே போய் கேட்டுக்கிறே
டியூஸ்டேவா எனக்கே க்ளோஸ்ன்னு மத்யானம் மண்டே ஒரு மணிக்கு வர சொன்னாங்க லாஸ்ட் டேட்டுன்னு
லாஸ்ட் டேட்டு ஒரு மணிக்கு
ஆமா நானே என்னால பொன்னேரி போயிட்டு போக முடியுமான் தெர்ல ஆ இருக்கு நெனைக்கிறே ஆனா சாயந்தரோ வரிக்குன்னா காலையில தா அட்மிஷன் இருக்கு சாயந்தர எல்லா ஃபுல்லா பேமெண்ட் பண்ற மாரி இருக்கு வெயிட் பண்ணி காலைல அட்மிஷன் போட்டவங்களா பேமெண்ட் பண்ணாம இருப்பாங்களா அவங்களா சாயந்திர பேமண்ட் பண்ற மாரி இருக்கு
ஆ எப்டின் பாரு ஏய் எனை போனா கெடைக்குமான் டவுட்ரா அதனால தாண்டா யோசிக்கிறே அப்ப கடைக்கலேனா இப்ப வந்த பொண்ணேரியிது இது கூட போயிடுல்ல அதனால தா சொ
டே உனக்கு பி எஸ் ஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ் உனக்கு கவுன்சிலங் வந்ததுனா கேட்டா ஏனா அவங்களே ஒ அடுத்த மாசோ கேஸ்டில் டா அவனுங்களே ஒரு வாட்டி உனக் கவுன்சிலி்ங் வந்ததில்ல அம்பேத்கர்ல இருந்து நீ எந்த காலேஜ் சேராமிருந்தனா அவங்களே திரும்ப சான்ஸ் குடுப்பாங்க வந்த காலேஜ்